வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ சாப்ட்டிங்கல்லா எப்டி
சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட தோழி
ம் என்ன சாப்ட்டீங்க தோழி
ங்களா இன்னிக்கு இட்லி சாம்பார் உங்க வீட்டுல என்ன ஸ்பெசல்
எங்க வீட்டுல இன்னிக்கு என்ன தோழி பரோட்டா கறி குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா வச்சு சாப்ட்டாச்சு நானே எங்க ஆமத்தோழி நல்ல வெளுத்து கட்டியாச்சு நானே எய கையால செஞ்சு கொழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நானு ஒரு வெளுவெளுன்னு வெளுத் கட்டிட தோழி
அப்பா குழந்தைகளுக்கு நைட் டைம்ல்லா பரோட்டா போடுவாங்க
கொழந்தைகளுக்கு பரோட் ட்டா கொடுக்க மாட்ட நா வச்ச அந்த சிக்கன் குழம்ப வச்சு அவங்களுக்கு வந்து இடியாபம் சுட்டு கொடுத்து எங்களுக்கு தனியா புரோட்டா செஞ்ச என்ன பண்றது தோழி பொண்ணா பிறந்தாலே வீடு வீடு கி கிச்சன் கிச்சன்னு வேல பாத்துட்டு கிடக்கறதே வேலையா போச்சு
ஆ அது சேரி தோழி
ஆமா எங்க வீட்டு்ல நானு தங்கச்சி இருக்கும் தங்கச்சி வந்து எந்த வேலயு செய்யாது
அப்டியா ஆமா நீங்க உங்கள பாத்தாலு அப்டிதா தோணுது ஏன்னா நீங்க எனிடைம் கிச்சன் வேலன்னு சொல்ரிங்க ஆனா எனிடைம் கால் அவையலபிள் தான சிஸ்டர் இருக்கீங்க
தோழி என்ன கால் அவைலா இருந்தாலு சரி காதுல ப்ளூட்டூத்து மாட்டிட்டு இருக்கு கை வேல செய்ய போது தோழி இங்க வீட்டு்ல இருக்குற வேல
வேலைல தா கான்சன்ட்ரெட் பண்ணுவோ இப்ப போன்ல பண்ணுவோமா வேலையில பண்ணுவோமா நீங்க ரெண்டு பக்கத்துலயு எப்டி பண்ணுவீங்க தோழி யாரா இருந்தாலு எவ்ளோ பெரியலே அர்ஜெண்டா இருந்தாலுமே ஒன்ல தா கான்சன்ட்ரேட் பண்ண முடியு ரெண்டுலயு பண்ண முடியாது தோழி
அப்டில்லா இல்ல தோழி நா ரெண்டுலயு பண்ணுவ நா வந்து வேல பார்த்துட்டே இந்த ரெக்கார்டிங் கால் பேசுவ அதுக்கப்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவ எங்க வீட்டுல எய தங்கச்சி இருக்கு எந்த வேலையுமே பாக்காது எல்லா வேலையுமே நானுந்தா பாப்பே
சொல்றேன் இங்க பிரைவேசி எல்லா இதுல சொல்ல கூடாது
இது வந்து பிரைவேசி இல்ல மேடம் இது ஜாலியா பேசுறது தா மேடம்
இ பிரைவேசி தா மேடம் நீங்க வேற டாப்பிக் சொல்லுங்க வேற டாப்பிக்குள்ள போலாமா சிஸ்டர்
ம் போலா தோழி நீங்க சொல்லுங்க என்னய பத்தி பேசலா சுற்றுலா போறது பத்தி பேசலாமா தோழி
ஆ பேசுங்க தோழி நீங்க எங்கியாது பெய்ருக்கீங்களா தோழி சுற்றுலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா தோழி
இல்ல தோழி இனிமேதா கல்யாணோ ஆகு
அப்டியா அப்போ கல்யாணோ ஆனா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க சுற்றுலா போயி போறாந்தா மணாலி கோவா அந்த மாரி எடம் போங்க சிஸ்டர் அங்கதா ரொம்ப கப்பிள்ஸ் அப்டியா அது கப்பிள்ஸோட போனாதா நல்லா இருக்கு தோழி எனக்கு கோவால
இல்ல தோழி நாங்க வந்து ஃபேமிலியோட எங்க அக்கா பசங்க கொழந்தைங்க இருக்காங்கல்ல நண்டு நாங்க எல்லாரு சேர்ந்து போனோ தோழி கோவா போயிருக்கோ அதுக்கப்றோ வேற எங்க
கப்பிள்ஸ் தா போவாங்க ஃபேமிலிஸ் போனதா நா கேள்விப்பட்டது இல்ல இதுவரையா
அப்டிலா இல்ல தோழி நாங்க போயிருக்கோ யாரயா யாரனாலு எங்கனாலு சுட்டுருவாங்கறது போலா சுத்தி பாக்குறதுக்கு தானே இப்ப கூட ரீசென்டா எங்க போனோனா
எங்க போனீங்க போனது கூடயுவா யோசனை வர்ல உங்களுக்கு யோசிச்சு சொல்றீங்களே தோழி போனது டக்கு டக்கு டக்குனு ஞாபகம் வந்துரனு தோழி
இப்பதா தோழி வகமன் போனோ
சிரிப்பு சவுண்டு கேக்குது
சொல்லுங்க தோழி
சொல்லுங்க தோழி வகமன் போய் என்ன பண்ணிங்க தோழி
பாகமன் போயிட்டு ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்த்து போட்டோ சூட் பண்ணோ அதுக்கப்புறோ நல்லா வெளு வெளுனு வெளுத்து கட்ணோ அங்க உள்ள மலை பிரதேசங்கள் இருக்கு அப்பப்பப்பா அடடடடா
அங்க மலை பிரதேசம் இல்ல தோழி மேகம் மேகம் பொழியு தோழி மலைப்பிரதேசனா ஊட்டி கொடைக்கானல் அங்கதா மலைப்பிரதேசம் தோழி
இல்ல தோழி இங்கியு
வந்து
இல்ல தோழிங்
என்ன தோழி பேச மாட்டிக்கீங்க
அங்கு ஸ் ஏ எதோ சவுண்டு கேக்க வைக்காடி
என்ன தோழி ஏன் பக்கோ எது சவுண்டு கேக்கல உங்களுக் பெருத்தால தா ஏதோ நாய்சியா இருக்கு ஸ்மெலிங் நாய்சி
அது ஸ்மைல் பண்றப்போ ஸ்மைல் பண்ணிக்கலா தோழி அதனால ஒரு தப்பு இல்ல தோழி அப்றோம் தோழி நீங்க எந்த ஊரு போயிருக்கீங்க நீங்க மணாலி போயிருக்கீங்ளா தோழி
இல்ல இல்ல இல்ல நாங்க எந்த ஊரும் போனது கெடையாது க்கு சுற்றுலாத்துட்டு எங்களுக்கு கல்யாணோ ஆயி எ வீட்டுக்காரோட நா பைக்லயே தா சுத்தி இருக்கன்னே தவிரே நா லாங் டூர் போனது கெடையாது தோழி எனக்கு பைக்ல சுத்துறதுதா ரொம்ப பிடிக்கும் தோழி
அப்போ வீட்டுக்காரோட பைக்லயே மணாலி போயிருக்கீங்க
பைக்லயேலா மணாலி போல தோழி பைக்லேயே ஊருக்குள்ளயே சுத்திக்குடுவோ தோழி மணாலி வரை எப்டி தோழி போக முடியும் பைக்ல
அப்டி மனாலி போகம மன அப்ப பைக்லேயே மணலாரு போயிட்டீங்க
ஆமா தோழி
சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி கொழந்தைகள் எல்லாம இருக்க தோழி எந்த கொழந்தைகள் இருக்கு தோழி ஒன்னா ரெண்டா மூனா அப்டியா தோழி கொழந்த பேரே தேவதயா
இழு தோழி கொழந்தை பேரு மனக்கா
மனக்காவா
மனுசா மனுசா
இல் என்ன தோழி மணக்கான் நா இதுவர பேளிக்க
மனக்கா இல தோழி மனஹா
மனகா ஆ அப்டியா தோழி சூப்பு சூப்பு
குட்டி தான் தோழி உங்களுக்கு ஏ தோழி இன்னும் கல்யாணோ ஆகல எதுவும் அலையன்ஸ் எதுவு இல்லையா உங்களுக்கு
எனக்கு பத்தொன்பது வயசு தா ஆகுது தோழி இனிமே தான் அலேன்ஸ் வரும்
அப்டி அலையன்ஸ் ஏன்ட்ட கொஞ்சோம் அலையன்ஸ் இருக்கு நா உங்களுக்கு சொல்லவா
இல்ல இல்ல தோழி ஆல்ரெடி வந்து நானே அலைன்ஸ் பாத்துட்டே சீக்கிரத்துல சீக்கிரத்துல கல்யாணோ வரும்
அப்றோ உங்க வாப்பா அம்மா உங்க அப்பா அம்மாங்க ரொம்ப சிம்பிளா போச்சு அலைன்ஸ் பாக்றதே
அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க உனக்கு என்ன புடிச்சிருக்கோ அத சொல்லுமா நாங்க பேசியாரோன்னு
அது சரி பெறவென்ன தோழி நீங்க குடுத்து வச்சவங்க
ஆமாத்தோழிஉண்மையிலே குடுத்து வச்சவங்க தா இந்த மாரி வாய்ப்பு எல்லாம் யாருக்கு கெடைக் தோழி இந்த மாரி ஒரு வாய்ப்பு யாருக்கு தோழி எல்லாருக்
ஆமா தோழி இல்ல இல்ல எனக்கும் கெடைச்சது தோழி பேசல்ல பெர கடைக்கு இப்பதைக்கு கெடைக்குன்ட்டு பெறகு கெடச்சாலுமே நான் ஒன்னும் உங்க லவ் பண்ணிக்கல எங்க வாப்பமா என்ன கை காட்டாலோ அவ்வளத்தா கெட்டணுங்ற முடிவுல இருந்தே தோழி
அப்டியாத் தோழி சேரி சேரி அப்டியாத்தோழி ஓகே அதுக்கப்புறம் தோழி நீங்க தஞ்சை மாவட்டம் போயிருக்கீங்ளா தோழி
இல்லை தோழி இல்லை தோழி நான் சொன்னேல தோழி உங்கள்ட்ட நான் லாங் டூருக்கு இதுவர போனதே கெடையாது தோழி எதுவா ஆயிடும் எங்க ஊருக்குள்ளதா தோழி
தஞ்சை பெரிய கோவில் அதுக்கப்புறோம் வந்து
நீங்க போய் இருக்கீங்ளா தோழி தோழி நீங்க போயிருக்கீங்ளா நீங்க ஒரு எடத்த உடல்ல ஓ எல்லாத்துக்கு வெயிட்டிங்கே
தஞ்சை பெரிய கோயில் போயிருக்கே அதுக்கப்றோ சென்னைல மெரினா கடற்கரைக்கு போயிருக்கே அதுக்கப்றோ வேற எங்க போயிருக் கன்னா நா இந்த மதுரைய்ல சிண்டன்லானு ஒரு எடோ இருக்கு ஓகே சிண்டர்லா சிண்டரலான்
சிண்டர்லா இல்ல தோழி ஒண்டர்ல தா இருக்குது
என்ன தோழி சிண்டர்லா இல்ல ஒண்டர்லா இருக்கா அப்படியா தோழி
தோழி மதுரைல அதிசயந்தா தோழி இருக்குது மதுர அதிசயம் என்ன தோழி நீங்க போனேங்கிறீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க உங்க பேத்திகளா போகலையா தோழி
எல்லா எடமு போய்ருக்கோ
போன எடமா தெரியல தோழி என்ன தோழி பக்கத்துல எதோ சொல்லி தர்றாங்க உங்களுக்கு
இல்லத் தோழி இந்த குற்றாலோ குற்றாலனு ஒரு ஊரு இருக்கு தெரியுமா எங்க ஊர்ல இருந்து ஒரு
நெல்லை மாவட்டத்துல குச்சாலோ இருக்குது அது ரொம்ப பழமை வாய்ந்த குற்றாலம்
தோழி நீங்க தப்பா சொல்றீங்க அது நெல்லை மாவட்டத்துல இல்ல அது தென்காசி மாவட்டத்துல்லா இருக்கு தோழி
இப்ப தா தோழி தென்காசின் மாறி இருக்கு மாவட்டம் அதுக்கு முன்னல்லா நெல்லை மாவட்டந்தா தோழி உங்களுக்கு தெரியாத தோழி
நா திருச்செந்தூர் தோழி எனக்கு அங்கருந்து ரொம்ப தேன் ஆமாத்தோழி ஆமாத் தோழி எங்க ஊர் வந்து திருச்செந்தூர் நாங்க அங்கருந்து அங்க குற்றாலோ வந்
திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல் தோழி
திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல்னா ஆட்டுக்கால் பாயா தோழி
ஆட்டுக்கால் பாயவா ரொம்ப வித்தியாசமா இருக்கே
ஆமா தோழி இங்கெல்லா ஆட்டுக்கால் பாயனா உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிடுவாங்க
அப்படியா மொத்ததுல உறிஞ்சிருவாங்க போல நா தெங்காசி மாவட்டம் தோழி எங்க ஊர்ல
சூப்பர் மாவட்டம்ல தோழி உங்க ஊர்ல இல்லாத அதிசயமே இல்லையே தோழி
ஆமா தோழி ஆமா ஆமா எங்க ஊர்ல எல்லாமே ஸ்பெஷல் தா தோழி எல்லாமே ஏ டு இசட்
ஹால்லருந்து அக்குவரையு உங்க ஊரு ஸ்பெஷல் தா என்ன தோழி வெரி பிக்கா
தோழி ஆமா தோழி ஆமா தோழி ஏ டு இசட் அவைலபிள்
அது செரி தோழி உங்க ஊரு மாத்ரி வருமா உங்க ஊருக்கு பக்கத்துல கூட எதோ ஒரு ஊர் இருக் குன் சொன்னாங்க அது நல்ல ஒரு புளிய பெட்டியா எதோ கேள்விப்பட்ருக்கன் தோழி
என்ன புளியம்பட்டி தோழி தெங்காசி மாவட்டத்துல பல ஊரு இருக்குது
அந்த தெங்காசி மாவட்டத்துல தா புளியம்பட்டுன்னு ஒரு ஊருக்கு நா வந்திருக்கே அங்க நெறைய புலி
இல்ல தோழி புளியங்குடிதா இருக்குது புளிய பெட்டி இல்ல தோழி
ஓ புளியங்குடி ஆமா அது இந்த புளியே எல்லா கரச்சு வெச்சு அங்க வந்தா குடிக்க சொல்லுவாங்க செரிங்க தோழி எனக்கு தூக்க வருது நா அப்புறமா பேசுணு தோழி உங்கள்கிட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி தோழி